ஹலோ
அ இப்ப சொல்லு
ம் இன்னா சொல்னோ
இப்பதா ப்ரோ அ சாப்ட்ட ப்ரோ
இன்னா சாப்ட்ட
கூவ்
கூவ் குச்சியா வந்து
அ அ
எல்லா ரெடியா அப்ப போலாமா
ம் இப்போ அ ஒரு பதினஞ்சி நிமிஷோ ஆவ்டோ எத்து போலா
ஓ
போய்ட்டு இது பண்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சோ வயல்ல வேலகுது நாத்து போகணு
எத்தன மணிக்கி வருவோ போய்ட்டு
போய்ட்டு வந்துருவுன் நெனைக்கிறே அது வந்துடு இங்க எ இங்க எவ்ள்நே ஆவுன் தெர்ல அங்க வெள்ளியூர்ல ஹலோ வெள்ளியூர்ல கூட்டமா இர்க்குமா எப்படின் கேக்குற அ தெரிது சொல்லு வெள்ளியூர்ல எவ்ளோ கூட்டமாக்கு
அங்கெல்லா கம்மியாதா இர்க்கு டெய்ல்யுமா வருவாங்க கூட்டோ
ஆமா இப்பல்லா எல்லாமே வெள்ளியூர்க் தா போறாங்க நெறய பேரு திருவள்ளுர் கூட அவ்ளும் போற்துல இப்ப இந்த சதுரகிரி மல தோ வெள்ளியூர்தா போதே
ஆமா இங்க எது கிட்டகிதோ அங்கதா போவாங்க இங்க என்னன் சுத்தி இன்னான தெரிமா மாகிது எங்கெங்க தெரிமா திண்ணனூரு வெள்ளியூரு அப்புறமா பெரியபாளையோ இல்னா திருவள்ளூர் அவள்தா
ஆமா
அப்டின் பாத்தா எல்லா வெளியுர்தா போவாங்க கிட்டக்குதுனு
அதா நா சொல்ற ரொம்ப ஈஸியாதங்க கிட்டிய பக்கத்துல போயிட்டு வந்துனு எங்கனா
ஆனா அப்புடி பேரு மாத்த மாட்றாங்களே
பேர் மாத்தவே இல்லம்மா
அதா எ பேரு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆனா அது அதாவது வந்து மாதத்துக்கு அவுங்களுக்கு ஒரு மாச ஆவுமா இப்ப அவுங்க மாத்தக்கூடா தா அவுங்களுக்கு அந்த பதவி கூட இல்லையா
ஆ அப்ப என்ன பண்ண போறீங்க இப்ப இன்ன மாத்துரது டேட் ஆப் பெர்தா
பேரு நம்பரு அப்புற எங்க அப்பா பேரு மட்டு மாத்திகிலன்னா
ஆஹ
எ பேர் மட்டு ஒரு மாச ஆவுமா என்னனா திருவள்ளூர்ல போய் மாத்தனு போல
ஆமா அது வந்து ஃபுல்லா இதுடிது கூடல்ல நல்லது து போ சொன்னங்க கூட பவதி என்ன சொல்லுது சதவீத ஆக்சஸ் பண்லா உங்களுக்கு கம்மியாதவுத சதவித ஆக்சஸ் பண்ணதுக்கு ஆனா‌ அது
அப்ப அது மட்டுமா முத்திய மாத்திரு மாத்திட்னா அவ்ளதா லைசன்ஸுக்கு போயிடுவ நானு லைசன்ஸ் அப்ளேலா பண்ட்டே போய் போட்டு வந்தா வந்தா போது
ஹ ஒது பத்தட்டமா சும்மா அப்டியே தட்டிவுடு டூவிலரு ஓட்டிலா அந்த ஃபோர் எப்டி ஓட்டறத தெர்ல
டூ வீலரே எப்டி ஓட்டுவன் தெர்ல அது ஸ்கூட்டில நீ ஸ்கூட்டில அலோவ் கிடையாதுல கீர் பைக்ல ஓட்டு
ம் ஆமா உங்க அப்பா பைக்கு ஒர் ரெண் நாள் வச்சு சுத்து
ஆ இதே பைக்ல வேற எட்டு போட்னம் போல்து அங்க
ஆமா ஃபஸ்டு கிய்து செகண்ட் கிய்ர்லே போயிட்டு வந்த போது
ம் அப்டியே
ப்பானா அத தேடிக்குது அவள்தா
அதெல்லா பிரச்சன இல்ல ஓட்ருவ
ம்
பாக்கலா அல ஓட்ருவ எத்தன எட்டு போனு ஒரு எட்டு தானா
ஒதே எட்டுதா போட்ணு அது வந்தீங்கனா எங்கட அப்ளே பண்ணிக்கிரீங்க
ம்
ரெடின்ஸ்ஸா திருவள்ளூரா
திருவள்ளூர்தா நா சொன்னே ரெட்டில்ஸ்ல ஈஸியா இருகுனு
அப்ற
ரெட்டிஸ்ல தா ஈஸியாது எத்துலாப்பா லைசன்ஸுனு சொன்னே
ஹலோ
ஆமா திருவள்ளுர் தா எடுக்கணோ அதா ரூல்ஸு அப்டினு ரூல்ஸ பத்தி பேசராறு எங்க அப்பா
அப்பில்லா இல்லயேடா டேய் எங்க வேனா எடுக்கலாடா
எங்கனா எடுக்கலாமா ஆனா அப்பா ஒரு ரூல்ஸ் தா மெயின்டன் பண்ணு ரிலிஷன்ல எடுக்கணோ சிம கெடையாது அப்டின்றாரு
ஆ திருவள்ளுர்ல்ல எ ப்ரெண்டு வந்து சும்மா தான்டா அது போது போதலந்து அது வந்து சும்மா லைட்டா இப்டி லைட்டா டேன் ஆய்ச்சா
ஆ
அதுக்கு வந்து ஒ நீ போயிட்டு அட்த்தவாட்டி வாப்பான்றுகிறா
ம் ம்
ம் அதாவது ரொம்ப சிட்டா இருப்பானா
ஆ அதா தெர்ல எங்க அப்பாக் ஏ அப்பாக்கு தெரிஞ்சவரா என்னான் தெர்ல பாக்லா
ஆமா டே அது நம்மூர்ல ஒருத்தர் இருக்காரு அது அது அவுரு மூலிமா போவாரா என்னன் தெர்ல ஒங்க அப்பா அது இல்ல அது வேப்மரத்தாண்ட அந்த இந்து
அதா தா அதுல குண்டா வைசான மாரி இருப்பாரே அவரா இல்ல அவரா
ஆமா
அவர்னா வாங்கிடுவார்ரா அப்போ
ஆ
அவர்னா அசால்ட்டா வாங்கிடுவாரு தெர்ஞ்சவர்தா எங்க அப்பாக்கு
எல்லாமே தெரிஞ்சவர்தா வர சொன்னாரு எங்க அப்பாவ ஒருவாட்டி
டே ஆனா அவுரு வந்து அதுக் கெடையாதுடா அவுரு வந்து இந்த பஸு டிக்கெட்டு எல்லா செக் பண்ணுவாரு பாத்தியா
ஆ
அதுடா அவுரு
அங்க தான்டா ஆனா அங்க வேல்ச் டிரைவிங் கிளாஸ்ல
ஓ அப்டியா அ அப்டியா அதனால தா அங்க ஒங்கிட்ட அது அதுல பெய்ண்ட் அடிச்சி வச்சிருக்குமா ட்ரைவிங் கிளாஸுனா ஓ அப்பனா வாங்கிடுவ ஆனா பிரச்சன இல்ல ஃபோர் வீலர் போர் வீலர் தா எத்ருவே கார் வேற ஒரே நாள்ல ஓட்டி பாத் தே இப்ப அதெல்லா ஓட்டுவானா கூட தெர்ல கரெட்டா
நீ அது வந்து பிராக்டிஸ் பண்ணேடா தொடர்ந்து ஏ அந்த காரு வித்துட்டாங்கலாமா அந்த காரு வித்துட்டாங்கலாமா
அதா அதா பெரிப்பாது எங் பெரிப்பா வெச்சின் இருக்ராரு இப்போ
அத விக்க போறன் சொல்லி இருந்திங்களேடா
நா எங்கடா விக்க போறோ
நீங்க தாண்டா சொன்ன எங்க வீட்டுல வந்து காரு வாங்குனாங்க ரெடி பண்ணுவாங்க எடுத்து கம்மியான பட்ஜெட்ல வித்துருவாங்க
அது அப்டிதா இதுனால் வரைக்கு அது வந்து விக்ணும் சொல்லிட்டு அது மாரி பண்ண மாட்டாங்க அது தாண்டா பண்ணிக்கிறாங்க இதுவரையு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அதா சொன்னே இதுவு அதாடா பண்ண போறாங்கனு
அ டேய் அதுக்கு இங்கயாதா இந்த கார நீ கொஞ்சமால நீ கத்துக்குள்ளே
ஆ
ஒனக்கு எவ்ள ஈசியா இருக்கு
ஆ அ நா ஆனா கத்துக்குலா ஓரளவு ஓட்டுவே முன்னாடி போவே பின்னாடி வருவே இந்த இரு ரிவேஸு எடுப்பே
ம் ம்
ஆ கை எல்லா பரவால்ல இப்ப ஒ ஒரு மாச கிட்ட ஆயிட்ச்சி இப்ப திடீர்னு அங்க போய் ஓட்னா எப்டி ஓட்டுவே நானு
ஆமா
ம் ஒருவாட்டி ஓட்டுப்பாங்க நா நேர அங்க போய் ஒரு கார் குடுப்பாங்க அத ஓட்டுனா எப்டி ஓட்டுவே
ம் அதா சொல்றே நானு
நீ ஃபர்ஸ்ட்டு ரிவேஸ்லா எடுக்க முடிமா அங்க பொயிட்டா இல்ல சேர்ட்டா ஓட்றது தானா
ஆஅ ஸ்ட்டெய்டா ஓட்ணு
அய்யய்யோ அங்க போயி எங்க வேறெங்கனா இருக்காதா அதே மாரி எட்டு போட்ற மாரி எதா வேற மாரி செல எடுக்கற் தட்னா
மொதல இவ எட்டு போட்றாங்ளா ஏனா அதுல்லா கெடையாது இப்ப நெறை பேஸ்ல போனா சும்மா அப்டி பண்ண சொன்னா அவ்ள் தா முடியு
ம் நீயா ஒன்னு நீயா ஒன்னு எடுக்க மாக்கற
நானா ஆ ஆ கீர்பைக் எடுக்கல கீர்பைக் கொஞ்சோ பிரச்சன எத்தன்னா இந்தா நா போயர்ல சேத் போட போற நா ட்ரைவிங் கிளாஸ் போட்டு இப்ப ஒரு காலேஜ் ட்டு ட்ரைவிங் கிளாஸ் சேத்து போட்ருவே
கூ ஸ்கூட்டி எடுத்துட்டியா
ஆ அவக
ஸ்கூட்டி எடுக்கலயா
சேத்து போட்டாதான்டா மொத்தமா இல்ல அமௌண்ட்டு அதிகமா போவுன்டா ஸ்கூட்டிக் மட்டுனா தனி ஒரு அமௌண்ட்
இப்ப எப்டி இப்ப கீர் பைக் ஓட்னா ஸ்கூட்டிக் சேத்து கு குத்துருவாங்கல்ல
ஆமா
ஆனா ஸ்கூட்டி மட்டுல்லா எடுக்க முடியாதுல்ல
ஆமா எடுக்க முடியாது ஆனா அங்க ஸ்கூட்டிக் மட்டு எடுதோனா அது தனி வெறு ஸ்கூட்டிக் மட்டு தா எடுப்ப
ஓ கீரு பைக்ல போனா புடிப்பாங்கோ
ஆ ஆமா
ஓ அதா கதையா
ஆமா
எங்க எனக் எது பிரச்சன இல்லாம நா எப்பிட்னா எத்துருனு
போங்க பாக்லா ம் இப்ப நீ எல் எல் ஆர் போட்டியா
ஆ அப்ளிகேஷன்லா போட்டே கூப்ட்டுன்தா இக்கறாங்க நாங்க தா உன்னு போல
டேய் அதுல்லடா எல் எல் ஆர் னா ஒரு பேப்பர் மாரி வெச்சுக்கோ இப்ப வந்து நீ பைக் ஓட்னாலு அது வெச்சு காப்பாத் தி அத வச்சு இது பண்ணி வந்துர்லா மேனேஜு பண்ட்டு
எல் எல் ஆரா அப்பிட்னா
அப்பிட்னா லைசன்ஸ் எடுக்கற்த்துக்கு ஒரு மாஸ்த்துக் முன்னாடி அந்த எல் எல் ஆர் போட்டு குடுப்பாங்கோ அது போட்டன்னா வச்சுக்க நீ பைக் ஓ எங்யோ வெளிய போறன்னா வச்சுக்கே அது அந்த பேப்பர்ருந்தா கூட போது உட்ருவாங்க
நா எங்க வெளிய போ போற உடு அதுலா எனக் எதுக்கு
சொல்ற இப்ப எல் எல் ஆர் னா என்னன் கேக்கறயே மொத்தமா டீடெய்லா தெரிஞ்சுக்கணு எவளோ அங்கு
ம்
அப்போடோ எத்துனவாட்டு ஏ இப்ப ஒன்னுல்ல இப்பல்லா சீக்ரமா கூட அப்டே போய் எட்டு லைசன்ஸ் போட்டு வந்துன்னே இருக்கான்டா இப்பல்லா
ஆ அங்க நெறய பேரு அப்பறந்தான்டா நாங்க நல்லா சர் சர் சர்ன்னு ஓ ஓ ஓட்ட சொல்லுவாங்க
ஆமா அது வந்து ஃபோ வீலுக்கு சேத்து போட்டுப்பாங் ஃபோர் வீலுக்கு சேத்து ட்ரைவிங் கிளாஸ் போனா அது ஆ எட்டாய்ர்பா ஆவுன்டா கத்துக்கவு கத்துக்கலா அது லைசன்ஸ் அவுங்க எல்லாத்தியுமே போட்டு குத்துருவானுங்க
அது எதுக்குடா அதுக்கு எட்டாய்ர்பா வேஸ்ட் பண்ணு
லைசன்ஸுக்கே ஆவு காசு
ஓ ஓ
அதுலே வந்துரு இன்ன ஆமா வண்டிலிந்து எல்லாமே அவுங்ளே எத்துன் வருவா ஆமா எல்லாமே அவுனுங்ளே எத்துன் வருவானுங்கோ
ஓ
நா ஒன் அவரு கிளாஸ் இருக்கு நெனைக்கிற அவ்ளோ தா என் ஃப்ரெண்டு போட்டாங்க டீடெயிலா கேக்ல அவளு கேட்டு சொல்றே இப்ப வந்து அவன் வந்து போர்லிப்ட் ஓட்டிங்கிறா அவன் போர்லிப்டு கிளாஸ் எல்லாம் போட்டு முஸ்டா ரெண்டு மாசோ கிளாஸு முஸ்டா முஸ்டா ரெண்டு ரெண்டு மாசோ எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இப்போ எதுனா கம்பனி போனா அவக்கு வந்து சேல்ரி வந்து இருபத்தஞ்சாய ரூபாகு மேல இருக்கும்
எதுக்கே ஒரு வண்டி ஓட்டுறதுக்கா
ஆமா
ஓ ஓ வண்டி ஆ
அந்த ஜெட்டு மாரி வீல் மாரி இருக்கும் பாத்தியா மேல போயிட்டு கீழ வருமே
ஆ ஆ
போர்லிப்டு அதான் போர் லிப்டுனுவாங்க அது ஓட்றது ஆமா
என்ன ஜெட்டு மாரிருக்கு
ஜெட்டு மாரிலா இல்லடா இப்ப வந்து சாம்பிள் ஓட்றாங்க தெரியுமா சாம்பிள் வண்டி ஓட்றாங்க பத்தியா
ஆ
இந்த பேலட்லா எத்னுபோய் எத்னுபோய் போடுவாங்களே அந்த வண்டி பெரிய வண்டி அது வந்து ஃபோர் லிப்டு ஹைட் அதிகமா போவு
ஓ
ம்
அதுக்கா அதுக்கும் வேலைக்கு போலாம்ல போத்தனா
அதுக்கும் போலா கத்துக்கணு ஆனா ரெண்டு மாசோ ட்ரெய்னிங் தருவாங்க
ஓ கார் கார் ஓட்னா அதெல்லா ஓட்லாம் தான அதெல்லா போனா
நம்ம காரு ஓட்டு அ லைசன்ஸ் இந்தாதா அதுல போயிட்டு எடுக்க முடியுமாம் லைசன்ஸ் அதுல ரெண்டு மாசோ கிளாஸ் எடுப்பாங்க
ஆ
என் ஃப்ரெண்டு அப்பதா அப்டிதா முடிச்சா
எல்லாம் அதேமாரிதானா என்னனா இது சின்ன வண்டி மாரிருக்கு அது பெருசு வண்டி அதெல்ல கொஞ்சோ லாங் கட் பண்ற மாரிருக்கு
அது வந்து கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கு அவ்ளதா
ம் நானே எல்லாம் ஒனே ஒரே மாரிதா
ம்
கீர் போறதலாம் எல்லாம் ஒரே மாரி தா
அது கீர் மாரிலா இருக்காது அவ்ளவு சின்னதா இருக்கும்டா எல்லாமே துண்ட துண்டாக்கு வண்டியே ஒரு கையளவுதா சுத்தரமாரிருக்கு
கார்லனா ஒரு கீர் போட்டு மூவ் பண்ற மாரிருக்கு ஆனா பஸ்ல்லாம் எத்த உனே ரெண்டு கீர் போட்டுதா மூவ் பண்ற மாரி தாருக்கு லோடு அதிகமா இருக்கதால
இது வந்து ரேஸ் பண்ணா அது ரேஸ் கம்மி பண்ணு இந்த மாரிதா அகுது
ஆ
ம் ம் கீழே கம்ப்ரஸ் பண்றது அ அதுலே செரி வரேண்டா அப்றம் பண்றே
ம் செரி செரி
செரி